ஹலோ
கேக்குதுங்ளா பேஸ்ரது
கே ஆ கேக்குது சிஸ்டர் நா தான கால் பண்ண
ம் ம்
இல்லயா ஆ சொல்லுங்க சொல்லுங்க எப்ப பாத்தாலு சர்வர் பிஸி பிஸினு வந்துது சிஸ்டர் ஒங்க நம்பருக்கு
ஓகே ஓகே
ம் சாப்ட்டாச்சா
சாப்ட்டாச்சுங்க சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்ட என்ன சாப்பாடு
ஆ நைட்டுக்கு சப்பாத்தி சாப்ட்டோ நீங்க என்ன சாப்ட்டீங்க
தோச தா சிஸ்டர் சப்பாத்திலா பண்ண டைம் இல்ல வேலைக்கு போறனா வேலைக்கு போயிட்டு சாப்பாத்தி தோச தா
ஓகே ஓகே என்ன என்ன வோர்க் பண்றீங்க சிஸ்டர் நீங்க
நா பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ற இது நக பிளஜ் பண்ற கடை நக ஜுவல்லு இருக்குல
ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகேங்க சிஸ்டர்
ம் பிளட்ஜு அன்டு சேல்ஸு ம் நீங்க சிஸ்டர்
ம் வீட்ல தா சிஸ்டர் இருக்கே சோ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த இப்ப ஜாப் ரிசைன் பண்ட வீட்ல
சேரி செரி
ம்
போர் அடிக்கலயா ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இருக்கும்போது
போர் அடிக்குதுதா சிஸ்டர் போனு மறுபடியு ட்ரை பண்ணு லேட்டரா பண்ணிக்கலா அப்டினு சொல்ட்டு விட்டாச்சு
பிரேக் பிரேக் உழுந்துருச்சுனா அடுத்து கரியர் பெரிய கோ த்ரூ பண்றது கஷ்டோ
ம் ம் உண்மதா நீங்க சொல்றது அது சோம்பேறிதனோ வந்ரு இன்னொனு அப்டியே நம்ப வீட்லியேருந்
சோம்பேறித்தனோ ஒரு பற்றுக்கு இருக்கட்டு வேல கெடைக்காது
ஓ
நீங்க வந்து இத்தன வர்ஷம் பிரேக் வுட்டீங்கனா ஒரு ஒரு வர்ஷம் பிரேக் வுட்டாலே நமக்கு முன்னாடி போய்ருவாங்க நம்மள விட கீழ் மட்டதல உள்ளவங்கலாம் முன்னாடி போயிருவாங்க அதுக்கப்றோ நமக்கு வேல கெடைக்கிறது கஷ்டோ நமக் இச்ச வேல கெடைக்காது
ஓகே ஓகே
கெடைக்கிற வேலைய நம்ம புடிச்சதா மாத்திகிணு அப்டிதா
ஓகே கே உண்மதா நீங்க சொல்றது உண்மதா படிச்சது ஒன்னுச் செய்ற வேல ஒன்னு அப்டிதா இருக்கு
படிச்சதுக்கு தக்ன வேலயுங் கெடைக்காதுச் படிச்சதுக்கு தகன நம்ம ஏ வேல பாக்கோ
இல்ல
கண்டிப்பா பாக் மாட்டோ
ம்
சேல்ரி எங்க அதிகமா கெடைக்கோ அங்க போயர்றது அப்டிதா
ம் ம் கரக்
தேவியு தேவ மட்டு கொறையவே கொறையாது
ம் ம்
அதா சொல்ற இல்ல மொதோ வந்து சைக்கிள்ல இருந்தோ அடுத்து டூ வீலர் வாங்கணு நெனச்சோ இப்போ ஃபோர் வீலர் வாங்கணுனு ஆச அந்த மாரி ஆச் சைகள் வந்துகிட்டேதா இருக்கு அதுக்குதாக் கனம்ம நம்மளு தேவைகள் வந்துட்டேதா இருக்கு இது சம்பாதிக் அப்டி நெனைக்கமா அதனால வேலயக் கண்டிப்பாதாம் போயாதா
ஆமாங் சிஸ்ட சோ நம்ப ஆசைகளு செரி டிக் க்னாலஜிக்கு ரிலேட்டடா நம்பளு மாரிகிட்டே இருக்கனால நம்ப லைஃப் ஸ்டைல நம்மளுக்கு இன்னும் மணி நீடடாதா இருக் க்கு இன்னோனு அதுக்கு ஏத்த மாரி நம்ம ஆசைகளு வெவ்வேற மாரி சேஞ்ச் ஆயிட்டுதா இருக்கு
அதாவ்து பத்தாயிரவா சம்பளோ வாங்கறவனு சந்தோசமாதா இருக்கா ஒரு லட்ச ருவா சம்பளோ வாங்கி கடே வச்சிருக்கறவுனு இருக்கதாஞ் செய்றா
இருக்காங்க ஆ
ம்
கரெக்ட்டுதா நீங்க சொல்றது